ஹலோ
கேக்குதுங்ளா
ம் கேக்குதுங்
ஓகேங் ஓகே ஓகே நம்ம இன்னைக் ஃபுட்டு பத்தி பேஸ்லாங்ளா
ம் ஓகேங்க
ஓகே ஓகே நீங்க ஸார்ட் பண்றீங்ளா உங்களுக்கு எந்த ஃபுட்டு புடிக்கு
எனக்கு நார்மலா பார்த்தீங்கன்னா நான்வெஜ்னா ரொம்ப புடிக்கு
ஓகேங்க
அப்புற பரோட்டா
ம்
பரோட்டாக்கு மட்டன் சுக்கா
ஓகே ஓகே
அப்டி கப்பறோ சில்லி சிக்கன்
ம்
அதுக்கப்புறோ கிரில்லி சிக்கன் இது எல்லாமே புடிக்குங்க
ஓகே எனக்கு நான்வெஜ்ல எல்லாமே புடிக்கு நான்வெஜ்ல வந்து எல்லாமேன்னா இல்லல்ல நா சிக்கன் மட்டன் மட்டனு கொஞ்ச செலக்டிவா தா சாப்டுவே ஆ சிக்கன் தா நல்லா சாப்டுவாங்க சிக்கன் இந்த ஃபிஷ் எல்லா இருக்கு இல்லைங்ளா அதல்லா ரொம்ப புடிக்கு சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி புடிக்கு இன்னொன்னு வந்து கிரில் எல்லா இருக்குல அந்த அல் அல்பாஃங்குன் சொல்லுவாங்க இல்லிங்ளா அது எனக்கு ரொம்ப புடிக்கு அது ஆ அந்த மாரி புடிக்கு நீங்க ஏதா சமச்சிருக்கீங்ளா
ஆ நா சமச்சிருக்கே நெறைய சமச்சிருக்கே அதுல என்னைய ரொம் ரொம்ப எல்லாரு பாராட்னது எதுன் பார்த்தீங்கன்னா நெய் பொடி சிக்கன்னு ஒன்னு செஞ்சே
செரிங்க
அதுதா வந்து நெறைய பேர் என்னைய பாராட்டுனாங்க அது ஆக்சுவலா கடையில செய்றத விட நா செஞ்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்டின் சொல்லி சொன்னாங்க உங்ளுக்
ம் ஆ தெரியு ஓரளவுக்கு சமைப்பேங்க ம் நெய் பொடி சிக்கன்னு கேள்விப்பட்டதே இல்ல
கேள்விப்பட்டது இல்லையா நீங்க அதங்க டிஃப்ரெண்டான டிஷ் அது எல்லா சை செய்யவு முடியாதுன்னு சொல்லுவாங்க
செரி செரிங்க ஓகே ஓகே இப்ப நீங்க அப்றோ எனக்கு வந்து நா செஞ்சதுலயே எனக்கு என்ன பிடிக்குனு கேட்டீங்கன்னா நா என்ன செஞ்சிருக்கேன்னா நல்லா எனக்கு தெரிஞ்சு நா வெஜ் கொஞ்சோ நல்லா செய்வே நான்வெஜ்ஜ காட்டிலு அது கொஞ்சோ நல்லா வரும் இன்னொன்னு வந்து ஆ சிக்கன் கிரில் எல்லா நா பண்ணிருக்கே நீங்க அந்த மாரி கிரில் எல்லா போட்டிருக்கீங்களா
ஆ நா கிரில் ஒரு டைம் பண்ணிருக்கேங்க ம்
ஆ நீங்க பண்ணதுலயே ரொம்பவே நல்லா இருந்த டிஷ்ன்னா எதுன்னு சொல்லுவீங்க
நெய் புடிச்சுக்கந்தாங்க
ஓகே ஓகே ஆ ஓகேங்க ஆ இப்போ எனக்குமே வந்து அதுதா ரொம்ப பிடிக்கு எனக்கு இன்னு ரொம்பவே புடிச்சது வந்து இந்த வீட்லேயே பாஸ் பாஸ்தாலா செய்வாங்க இல்லங்களா பாஸ்தா நூடில்ஸ் அதெல்லா
ஆமாங்க
அதெல்லா செய்வங்க அது கொஞ்சோ எனக்கு பிடிக்கு ஆ வெளிய ப்போ எனக்கு சாப்பிடறதுதா ரொம்ப பிடிக்கும்ன்னு வச்சுக்கோங்களே இப்ப வந்து சாப்பிடுறதுக்காகவே ஒரு சில கடைகள்ல தேடி தேடி போய் சாப்பிறதெல்லா இருக்கு இல்லீங்களா அந்த மாரி எல்லா வந்து நெறைய ந பண்ணிரு ன் இன்னொன்னு என்னன்னா எங்க ஊர்ல ஒரு ரோல் கட ஒண்ணு இப்ப புதுசா போட்ருக்காங்க பைய போட்ருக்கா சின்ன பைய தா வந்து அவங்க ரோல் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒன் டுவெண்டி தா வரு அது வந்து அதோட இது பாத்தீங்கன்னா அர கிலோ பக்கோ இருக்கு அர கிலோவுக்கு மேலேயே இருக்கு ஒரு ரோல் வந்து ஒருத்தவங்களாலா சாப்பிட முடியாது ஜம்பா ரோல் மாரி இருக்குங்க பாக்க டேஸ்ட் சூப்பரா இருக்கு இப்ப ரீசன்ட் அதுதா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்சா இருக்கு இப்போ ம் அதுக்கப்றோ உங்களுக்கு ஸ்வீட்ல என்ன ஸ்வீட் எல்லா பிடிக்கு
எனக்கு ஸ்வீட்டுனா அ மில்க் பேஸ்ட் எல்லா பிடிக்குங்க
ஓகேங்க ஓகே
ரசமலாய் ரசகுல அப்றோ பால் கோவா
ஓகே ஓகேங்க
எல்லாமே பிடிக்குங்க புட்டுக்காக பாத்தீங்கன்னா நா நெறைய ட்ராவெல்லா பண்ணியிருக்கே
ஓ அப்டிங்களா அ
பிரியாணினா ரொம்ப பிடிக்கு
ம்
அதனால வந்து எல்லா ஸ்டேட்டுக்கு போய் அந்த ஸ்டேட்டில ரொம்ப ஃபேமஸான பிரியாணின்னு இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே போய் சாப்டீருக்கே ஆமா
ஓகேங்க ஓகே ஓகே
ஆமா
ஆ ஆ ஓகேங்க ஓகே அந்த மாரி நா எதுவு போனதுல்ல நாங்க எங்க நா காலேஜ் படிக்கிறப்ப இங்க வந்து ஹைதராபாத் கூட்டிட்டு போனாங்க அப்பதா பர்ஸ்ட் டைம் ஹதராபாத் பிரியாணி சொல்லாங்க இல்லங்களா அத நா அப்பதா ஃபர்ஸ்ட் டைம் சாப் ட ஆனா நெறைய ஹைப்லா கொடுத்து இருக்கங்க சூப்பரா இருக்கு அந்த மாதிர எல்லா சொன்னாங்க ஒருவேள நா போய் ட்ரை பண்ண எடோ நல்லா இல்லனு நெனைக்கிற
ஆ
அங்க வந்து ஓகேவ தா இருந்துச்சு எப்படின்னா அது வந்து இத தானா இருக்கு ஃபஸ்ட்டு ரைஸ் இருக்கு ஒயிட் ரைஸ் இருக் அப்புற கிரேவி மாரி போட்டுருப்பாங்க அதுக்கு மேல ரைஸ்சா அந்த மார்தா பண்ணிர்ப்பாங்க நா இங் இங்க வந்து நம்ம இதுல சாப்ட்டு சவுத் இந்தியன் டிஷ்ல சாப்ட்டு அத பு நம்ம பிரியாணிலா ஃபுல்லா மசாலா ஓடு தான இருக்கு அதனால எனக்கு அது வந்து அவ்ளோவா புடிக்காது அந்த பிரியாணி அந்த மாரி பாக்கும்போது இன்னொரு டைம் வந்து நாங்க வந்து ஒரு ஏ இப்ப எனக்கு மேரேஜ் ஆன எ ஹஸ்பண்டோட சொந்தக்காரக முட்டி போட்டு கொடுத்தங்க போயிருந்தொ கன்னியாகுமரிக் போயிருந்தோ அப்போ ஒருத்தவ்ங்க செஞ்சிருந்தாங்க ஒரு பிரியாணி ஆ அது ஏதொ தள சிரி பிரியாணிய எதொ சொல்லுவாங்க
ம்
அது சூப்பரா இருந்தது அங்க சாப்ட்டது நாங்க அது அப்ற வந்து ஆ அப்பள எல்லா போட்டு பாயசல கேள்விப்பட்ருக்கீங்ளா
அடபாயசம்
ஆ அது அதுவு நல்லா இருக்கு அதுவு நல்லா பண்ணிய்ந்தாங்க ஆ அதுதா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது பிரியாணிலேயே எனக்கு புடிச்சிருந்ததுன்னா அதானே வச்சுக்கோங்களே அந்த மாரி இன்னொனு வந்து அழகப்பந்த கடையெல்லா கேள்விப்பட்ருக்கீங்ளா எல்லா இதுலிமே இருக்குன் நினைக்றே அது அழகப்பா கேள்விப்பட்ருக்கீங்ளா ஆ அந்த பிரியாணியுமே வந்து சூப்பரா இருக்கு அங்க மட்டன் பிரியாணி சூப்பரா இருக்கு அந்த கடைய்ல அந்த மாரி இருக்கு இன்னு பாத்தீங்கன்னா பாய் பிரியாணி கடையெல்லா அதாவ்து அ நீர் எல்லா வரு இல்லைங்ளா அந்த மாரி
ஆமாங் ஆமாங்க
ஆ அந்த மாரி வந்து அதெல்லா எனக்கு நெறைய புடிக்கு ரொம்ப புடிக்கு சில கடையெல்லா செலக்டிவா பாத்து வச்சிருப் போ அதிகமா அங்க அதுலயே ஆர்டர் பண்ணில்லா சாப்டுவோல அந்த மாரிலா வந்து நெறைய பண்ணிருக்க நா வீக்கு செஞ்ச சாப்டத விட வெளியதா கடைலதா அதிக ஆர்டர் பண்ணி சாப்ட்டுருக்க நீங்க
நான்னு நா ஆமாங்க நானு இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா நெறைய கடையில சாப்புட்டுக்கே
செரிங்க
ஃப்ரைட் ரைஸு ரோலு
ம்
அந்த மாரிலா நெறைய சாப்புட்டுருக்கே ஐஸ்க்ரீமு
உ ம் ம் ஓகே ஓகேங்க
ச வீட்ல செஞ் சாப்பாடுதா புடிக்குங்க
ம் ம் இப்பயே பாத்தீங்கன்னா வெ ளிய எல்லா பக்கம்மே வந்து நல்லா செய்யறாங்க ஹைஜீனோட செய்யறாங்க அப்பல்லா இல்ல இல்லைங்ளா
இல்ல
ரொம்ப வந்து இந்த கெட்டு போன சிக்கன் அதெல்லா நெறையாவே இப்போ நடந்ததுதா இருக்கு
ஆமா
ம் அந்த மார்லா இருக்கு சோ இப்போ எப்பயாவ்து நம்ம சாப்பற்றது ஓகே நானுமே இப்போ கொஞ்ச கொறச்சிக்கணு தா இருக்கே ரொம்பவே வந்து அதி கமா வெளியில சாப்ட்டு இருக்கே சோ அதனால வந்து கொஞ்ச கொறச்சிக்கனு ம் நீங்க அந்த மாரி வெளியில அதிகமா சாப்டுவீங்லா இல்ல வீட்ல செஞ்சு சாப்டுவீங்ளா
வெளியில தாங்க அதிகமா சாப்டுவே
ஒகேங் ஓகே ஓகே எப்படிங்க இப் இப்ப ஃபுட்டுக்காகவே எங்கேயாவ்து தேடி போய் எல்லா சாப்ட்டுருக்கீங்ளா ஏதாது எடத்துக்கு போய் சாப்ட்டது
அதா சொன்ன இல்லைங்ளா பிரியாணிக்காக ஸ்டேட் ஸ்டேட்டா போய்ருக்கே எனக்கு இருக்குங்க எனக்கு ஃபுட்டுக்காக போணுனு ஒரு இடோ இருக்கு
ம்
ஆக்சுவலா மதுரை இருக்கு இல்லீங்களா நம்ப தமிழ்நாட்ல அங்க போணுங்க அங்க பரோட்டா மட்டன் சுக்கா மீனு பிரியாணி இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் இங்க
ஓகே ஓகேங்க ஓகே
இதான் ஃபேமஸ்னு சொல்லுவாங்க அதுக்கு போய்
ஓகேங்க நா வந்து இந்த மூணார் கேரளால மூணார் இருக்கு இல்லீங்ளா அங்க நான் போயிருந்திருக்கேன் அங்க பாத்தீங்கன்னா வந்து மூணார் போனப்ப நாங்க ஒரு பரோட்டாவும் ஒரு இது வாங்கனோம் சிக்கனும் ஒன்னு வாங்கனோம் அந்த அந்த கடையிலேயே பண்ணியிருந்தாங்க அத சாப்பிட்டு இருந்த சூப்பரா இருந்துச்சு அங்க அந்த இப்ப கேரளனாலே பரோட்டா தான சொல்லுவாங்க அதிகோம் நல்லா இருக்கும் அங்க அப்டின்னு சொல்லி அந்த மாரிதான் அ ட்ரை பண்ணி பாத்தா சூப்பரா இருந்துச்சு நீங்க கேரளா சைடுலா போனா அது ட்ரை பண்ணி பாருங்கங்க அங்க நல்லா இருக்கும் பரோட்டா சாப்ட்டுருக்கீங்களா
ஆ ட்ரை ட்ரை பண்ணிருக்கன்
ம் ஓகேங்க சாப்ட்டதுலயே வந்து வர்ஸ்ட்டான ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்னு உங்ளுக்கு இருக்கு இல்லீங்ளா அந்த மாரி எதாது இருக்கா
அது எங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க வந்து அ பிரியாணி செய்வாங்க
செரிங்க
என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி எல்லாமே வாசத்துலந்து எல்லாமே தூக்கும்
ம் ம்
என்ன பண்ணுவாங்கன்னா அதுல எசன்ஸ் மாரி எதோ ஊத்துவாங்க அதோட வாசம் தான் அது நல்லா வருது கடைசிதான் உப்பு போட மாட்டாங்க உப்பு போடாம பிரியாணி கொண்டு வந்து போட்டு போய்டுவாங்க நமக்கா ச சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுங்க நான் சாப்பிடுவேன் சாப்பிட்டு நம்மளே சாப்புட முடியாமதான் வெள்ள சாப்பாடு கேப்போம்
ம் ம்
நான் இது நா பாத்தீங்கன்னா பிரியாணி இருந்துச்சன்னா நான் வெள்ள சாப்பாடு ரசம் எவுமே சப்பிட மாட்டன் பிரியாணி மட்டும் தான் சாப்பிடுவேன் எவ்ளோவு நாலும் செரி அனா அப்டி பண்ணும் மோது நான் வெள்ள சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டுருக்கறேன் அப்பயும் வந்து பிரியாணி வாங்கிக்கிறியா அப்டின்னு சொல்லி ஒரு ஷாக் கூட கேப்பாங்க பாருங்களேன் அங்க இருக்கும் என்ன இப்டி பண்றாங்க அப்டின்னு சொல்லி தோணும்
ஓகேங்க ஓகே
தான் ரொம்ப ஒஸ்ட்டுங்க நீங்க சாப்ட்டதுங்க
நா சாப்ட்டதுலயே எனக்கு ரொம்ப பெஸ்டானதுன்னு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு என் அப் பா பிரியாணி செய்வாங்க அதுதான் வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஒன்னுனா அந்த பிரியாணி தாங்க அ அப்டியே வாசோம் சூப்பரா இருக்கும் செய்றப்போ இப்பவே ரொம்ப நாள் ஆச்சு எங்கப்பா பா செஞ்சு அந்த மாரி சாப்ட்டு அந்த மாரிலாம் செஞ்சு ச அந்த மாரி அவர மாரி கத்துக்குணுன்னு எனக்கு ஆச ஆ அதெல்லாம் கரெக்டா போட்டுருவாருங்க
கரெக்ட்டா போட்டுருவாரா பரவால
சூப்பரா பண்ணுவாருங்க அவர்கிட்ட இருந்து நான் பிரியாணி கத்துக்குன்னு நனைக்கறேங்க
ம் ம்
ம்
அவர்ட இருந்து கத்துக்கோங்கா நாளா சொன்னலைங்களா அது மாரி ஆளுங்கள்டளா கத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோதா சாப்பற உங்க வீட்ல சாப்பிறவங்களு வீட்ல சாப்பட மாட்டே அப்படின்னு சொ சொல்ட்டு போய்டுவாங்க
சரிங்க ஓகே ஓகே இன்னொன்னு வஸ்டன்னு கேட்டீங்கன்னா வந்து நா வந்து இப்போ ரீசென்டா வந்து கோழிகூடு இருக்குல்லீங்களா அங்க போயிருந்தோ அப் ப வந்து ஆ ஒரு பிரியாணியோ அது ஒரு சிக்கன் நெனைக்கிறே ஏதோ ஒன்ன சாப்ட்டோ ரொம்ப மோசமா இருந்தது நல்லாவே இல்ல அது ஒரு மாதிரி எப்படினா வந்து இப்ப பிஸ்ஷுமே கொண்டு வச்சாங்க ஃபிஷ் ஸ்மல் கருவாடு ஸ்மெல் மாரி இருந்தது
ம்
அந்த மாரி நால்லாவே இல்ல சோ அதுதா நா சாப்ட்டதுலயே வொஸ்டுனு சொல்லலா அந்த மாரி நெறைய இருக்கு வொஸ்ட்டு அப்பறோ ஒரு ஒரு ரோட் சைட் கடைல ஒரு காளான் முட்ட காளான்னு சொல்லி ஒண்ணு சாப்ட்டோ ஒரு டைம் நானு எ ஹஸ்பண்டு வந்து வெளிய போயிருந்தோ அப்பற சாப்ட்டோ ரொம்ப மோசமானது முட்டயோட பச்ச ஸ்மெல் இதுல அடிச்சிது
நீங்க தப்பு பண்ணிட்டீங்க கோழி நீங்க போய்ருக்கறது எங்க போயிருக்கீங்க கோழிக்கோட் போயிருக்கீங்க அப்போ அங்க போய் பிஷ்ஷல்லா சாப்ட கூடாது கோழி தா சாப்பணு கோழி தா நல்லாருக்கு ஏன்னா அது கோழிக்கோட் சரிங்களா நீங்க அது மேபி க்கலா நீங்க பண்ணு சார்
சேரிங்க ஓகே ஓகேங்க ஓகே உங்களுக்கு இந்த மாரி புட்ல வேற எதா எஸ்பீரியன்ஸ் இருக்கா நீ ஏதாவது பண்ணிருங்க இல்ல வேற ஏதாவது பண்ணது உங்களுக்கு ரொம்ப புடிச்சி குனு ஏதாவது இருக்கா
எனக்கு பாத்தீங்கன்னா எ ஒய்ஃப் நல்லா சமப்பாங்க அவங்க பிரியாணி நல்லா செய்வாங்க
ஓகேங்க
எல்லாமே பண்ணுவோ எல்லாமே நல்லா பண்ணுவாங்க
ஓகே ஓகேங்க ஓகே சேரிங்க ஓகே ஓகேங்க நம்ம பக் பண்ணிக்கலாங்களா முடிஞ்சது இல்லைங்களா பேசி ஓகேங்க ஓகே பாய் ம் ம்